ஹலோ
உம் கேக்குதா
ஆஹ் கேக்குது
சத்தமா பேசுறதா இல்ல கே ஒ
இல்லயில்ல கரெக்ட்டா கரெக்ட்டாதா கேக்குது அப்டியே பேசு
சரிங்கிளா நா சொல்றே ஒரு கதை சொல்றேன் நீங்க கேளுங்க என்ன தெரியுமா அப்போ நம்ம கருப்புபிரெண்ட் இருக்காங்கல்ல அந்த கருப் ஃப்ரெண்டும் நம்ம வெல்ல ஃப்ரெண்ட அந்த குண்டு ஃபிரண்டும் குளோஸ்தானே அப்ப வந்து அவங்கிட்ட இத தான் இருந்தாங்க ஸ்கூல் டைம்ல எல்லா அப்போ இந்த கருப்பு இந்த வெள்ள ஃப்ரெண்ட் இருக்காங்கள அவங்க வந்து இது பண்ணிட்டுயிருந்தாங்க தானே காதல் பண்ணிட்டுயிருக்கும் போது என்ன ஆச்சுன்னா அந்த அவங்களுக் க்கு அந்த காதல் பண்ணவங்களுக்கு வந்து பர்த்டே வந்துச்சு பொறந்தநாள் நாள் வந்தப்போ இவங்க இந்த பொண்ணு வந் து இது வாங்கியிருந்தாங்க மோதிரம் ஒண்ணு வாங்கியிருந்தாங்க வெள்ளியில வாங்கிட்டு வீட்டுல வெ வெக்க முடியாத்த அப்ப என்ன பண்ணாங்க அந்த குண்டு ஃபிரண்ட்டு இருக் க்ல குண்டு ஃபிரெண்டுக்கிட்ட குடுத்து வெச் வச்சிருந்திருக்காங்க அந்த குருண்டு ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து வச்சே இந்த குண்டு பிரண்ட் என்ன பண்ணி க்குனு பத்திரமா வீட்டுல வெ வெச்சிருக்கணோ இல்ல எதாவது பண்ணிருக்கணோதான குக்கடத்துல வந்து அந்த குள ஒண்ணு இருக்குல்ல அந்த குளத்துக்கு அவங்களோட இந்த குண்டு பொண்ணு பண்ணிட்டு இருந்த பையன் கூட வெளியே போயிருக்காங்க போன இடத்துல என்னயிருக்குது அந்த மோதரம் இருக்குல்ல அந்த மோதரத் தான் அந்த அந்த பையன் கையில குடுத்துருக்குது அந்த பைய கையில போட்டு விட்டு இருக்குது இந்த குண்டு ஆ அதுதா அதுதா தப்புதான போட்டுவிட்டுருக்குது அதுக்கப்புறோ அவங்க பேசிட்டு அது இதுன்னு பண்ணே அங்க எதே சண்டை ஆயிருக்கு கது இந்த குண்டு பொண்ணுக்கும் அந்த பையனுக்கு அந்த பையன் என்ன கரெக்ட்டா மோதிரத்த கலட்டி அந்த கொளத்துல வீசிட்டா
அய்யயோ ம்
ஆ
இவ வாங்கி குடுத்ததுன்னு நெனச்சு தூக்கி வீசிட்டானா அவ உம்
அது என்ன பண்ணியாச்சு அந்த குண்டு பொண்ணு வந்து அடுத்த நாள் அதா இது பொறந்த நாள் வர கிட்டக்கு வந்துருச்சுன்னு சொல்லி இவங்க வந்து காசு கேட்டு காங்க நம்ம சேரி இது ப படிக்கிறப்போ நம்மகிட்ட ஏது காசு நம்மளே அங்க இங்கன்னு சேர்த்தி தான் வாங்குவோ அப்ப கரெக் என்ன இருக்குது வந்து கை மோதிர கூடு அப்படின்னு கேட்டப்போ மோதிரம் இப்படி ஆயிடுச்சு நான் வேணா உனக்கு காசு தறே இந்த புண்ணு ஆயிரத்தி ஐநூறுரூவாயோ ஆயிரத்தி எழுநூறுரூவாயோ என்னமோ சொல்லிருச்சு மோதரத்துக்கே
சேரி
அந்த இவங்கலாம் போடுற மாதிரி தான் பெரிய பெரிய பசங்க போடுற மாதிரி மோதிரம் தான் ஒல்லியா இருக்க மோதிரம் இல்ல அப்போ இந்த மோதிரத்துக்கான காசு குடு அப்படின்னனே காசு கொஞ்சம் தான் இருந்திருக்கு போல அந்த குண்டு கிட்ட அதை குடுத் தாச்சு அந்த குண்டு பொண்ணு வந்து நம்ப கருப்பு ஃபிரெண்டுக்கிட்ட கொஞ்சம் காசு கொடுத் து வச்சிருந்திருக்குது அவங்க அப்பல்லா நம்ம கருப்பு பொண்ணுக்கு வந்து கடன் அந்த மாதிரிலா இல்லல்ல இவங்க எங்க சாப்பிட போனப்போ பாதி பாதி குடுக்கற மாதிரி அந்த மாதிரி தான அப்பயெதோ ஐநூறுரூபாயோ ஆயிர பயோ அந்த கருப்பு பொண்ணுகிட்ட இருந்திருக்குது இந்த குண்டு பொண்ணோட காசு அத என்ன பண்ணிருச்சு இந்த குண்டு பொண்ணு போயி அந்த வெள்ள பொண்ணுகிட்ட நீ வந்து என்ன பண்ணு காசு அந்த கருப்பு கிட்ட இருந்து வாங்கிக்கோணு காசு கேட்க போயி இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பிரச்சனையா இருக்குது
ஓ இப்ப என்னோட காசையும் விட்ட குடுத்துரு வச்சிருக்கேன் இப்ப அவ
ஆ அவகிட்ட வாங்கிக்கோ அந்த குண்டே வந்து வந்து வாங்கி கொடுத்துருக்கலாம் இவங்க வந்து உடனே ஆ நம்ம இது படிக்கிறப்போ நம்மகிட்ட எப்படி காசு இருக்கு உடனே இப்ப நாலு நாளைக்கு க்கி அந்த மாதிரி பிறந்த நாள்ன்னா இன்னைக்கு காசு குடு காசு கொடுன்னா நம்ம பிரெட் எப்படி ரெடி பண்ணி கொடுக் கு ஆனா தப்பு யாரு மேலா அது குண்டு மேலதா
உம் மாதகத்தை போய் கு நம்பி வி குடுத்தாய வெய் அ வங்கிட்ட
அஹ் அதுதான் அதுதான் அப்போ இந்த பொண்ணு கிட்ட கொடுக்கடுன்னு கேட்டனே இந்த பொண்ணு என்ன பண்ணிடு ச்சு ஆனா இந்த பொண்ணு எப்படியோ அப்படிங்க இங்கு ரெடி பண்ணி குடுத்துருச்சு கருப்பு அதுக் அப்பறம் இப்படி எனக்கு ஒரு மாரி கஷ் இருக்குன்னு இந்த கருப்புண்ணு பேசுறது விட்டாச்சு
உம் நீ இவ இந்த காசை கேட்டுட்டு இவ குடு லேட் பண்ணோன்னே அவ ஏதாச்சும் பேசிட்டாளா இவலயே
ஆஹ் பேசல ஒரு மாரி கேக்குறதே ஒரு மாரி அதான இருக்கும் அப்ப நீ எனக்கு கொடுத்த காச வந்து குடு குடுனு நம்ம மூணாவது ஆளா இருந்தா கேட்டிருக்கலாம் ரொம்ப குளோஸா இருந்தவங்க அர்ஜென் பண்ணி கேட்கும் போது ஒரு மாரி கஷ்டமா தானே இருக்கும்
உம் இப்போ இப்போ தொலைச்சது அந்த மோதர தொலைச்சது அவதான அந்த குண்டு பொண்ண எதுவும் பேசலியா
ஆனா நம ஆஹா திட்டுனாங்க திட்டுனாங்க திட்டுனாங்க திட்டுனாங்க ன்னப்பதான் இப்படி காசு குடுத்துர்றேன் அப்படி இப்படின்னு அந்த குண்டு பேசி
உம் ஆனா உண்மைய சொல்லிட்டறேன் அந்த குண்டு பொண்ணு இந்த மாரி இந்த மாரி இந்த பையன் கையில போட்டேன் அவனால தூச்சி வீசினான் அப்பின்னு சொன்
ஆஹ் சொல்லிட்டா சொல்லிட்டா இந்த குண்டு பொண்ணு யாகாவளி அப்ப கேக்குறது கஷ்டமாதானே இருக்கும் குடுக்குடுனு இவங்களும் வந்து குடு குடுன்னு முதலே போய் கேட்டாச்சு அவங்களுக்கும் அந்த உடனே அப்டி கேட்ட ஒடனே நம் அப்படி குடுக்குறது அப்படிங்கற கஷ்டத்துல ரெண்டு பேர் பேசுறது விட்டாச்சு
உம் ஆனா அதுக்கப்பறமும் பேசலது விட்டக்கப்பறமும் நிறைய சண்டைதாங்க அந்த நீங்க போய் போட்டோ எடுத்து போட்டப்ப அதுல வந்து கீழே வந்துட்டு மெசேஜ் பண்றது அதுது பண்ணிட்டு தானே இருந்தாங்க அந்த வெள்ளை பொண்ணு
எது எங்கபுள்ளா போட்டோ எடுத்து போட்டோம்
நீயும் அந்த கருப்புன்னும் அந்த உக்கடம் கிட்ட போய் போட்டோலாம் எடுத்
ஆமா ஆமா கருப்பு சட்டை போட்டு ஆமா மா
ஆ அதுலயே கீழ வந்து பண்ணிட்டுதேன்
ம் அது வந்து ஏன் மேல நீ வந்து ஒரு இதுதான்
உம் இல்லல்ல ஆனாலும் ஆனா அதுல வந்து தணி தணி பேகா இந்த மாரிலாம் ம்
பேசாத பண்ணா த அந்த மாரி ஆனா வந்து இப்ப வரைக்கும் வந்து பேச கூடாதுன்னு சொன்னதில்ல கருப்பு பொண்ணுகிட்டு பேசக் கூடாது அப்படின்னு சொன்னதுல கருப் பெண்ணோட இருக்குற ஃப்ரெண்ட்ஸ் கூடதான் பேசகூடாதுன்னு சொல்லிருக்காங்க
ஓ அப்பி சொல்லி வச்சிருக்காங்க
பேசக்கூடாதுல்ல ஆ ஆ அவுங்க கூட இருக்க அவுங்க கூடலாம் பேசக் கூடாது சுண்டக்காமத்தர் கூட ஓகேவாமா மற்ற யாரும் சரியில்லையாமா பேசக்கூடாது அப்படித்தான் சொல்லி இருக்காங்க
கு ரெட்டுதா இருக்கு அதனால
ம் ம் இப்ப இதெல்லா இவ்வளோ பிரச்சன இந்த சுண்டகாபுத்தூருக்கு என்ன கவலனா நானு அந்த வெள்ள பொண்ணுமே பேஸ் சுறது இல்ல என்னன்னே தெரியல அப்டின்னு தேவல்லாம அந்த சுண்டக்காமுத்தூர் பேசு நேர்ல பாத்த இவங்களா பேசிக்க கூடியதா ஆனா அவங்க பே பேச முடியாதுதான
கிஆமா
வந்து பேசுன்னா நா பேசுவ வந்து கூப்ட்டா நா இது பண்ணுவ வீட்டுக்கு வானா வந்தா உள்ள கூப்புடுவ
யாரா இருந்தாலும் பேசுவாங்க வீட்டுக்கு வந்து பேசதா செய்வாங்க
அ அதுக்குன்னு போய் நிக்க முடியுமா பேஸ் இருங்கன்னு சொல்லி வீட்டு வாசல்ல
ஆனா இப்ப புதுசா வந்து நீ பேச வச்சுருக்குணு அப்டின்னு சொல்றதுல்லா புதுசா இருக்கு அந்த வெள்ள பொண்ணு இப்ப வந்து பேசுறதெல்லா
உம் நான் எங்க போய் பேச வைக்கிறது வேண்ணா அவுங்களே பேசிருக்கணும்
தெரியுதா இப்ப தான் தெரியுதா மூணு வருஷம் கழச்சு இப்போ தெரியுது நா பேசி வச்சிருக்கணும் அப்படின்னு
உம் அது மாரி இந்த மூணு வருஷம் நம்ம எதுவுமே ஒட்டுக்கா இருந்த மாரி போட்டதே இல்லல்ல நம்ம போவோம் பண்ணுவோம் நம்ம போட்டதே இல்லல்ல நம்ம இப்ப தானே அந்த இதெல்லாம் போயிட்டு பெங்களூர்லா போயிட்டு வந்து கொச்சின்லா போயிட்டு வந்து போனும் ஆ அதுக்கப்புற இது இப்பல்லா ரொம்ப ஒட்டுக்கா போடுறோம்ல இப்பதா அவுங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக் க்குது
ஆனா அந்த குண்டு பொண்ணு உன்ட்ட எதுமே கேக்கவே இல்லயா அத பத்திலா கல்யாணத்துக்கு போனத பத்திலா
அவங்க வந்து ஏத்தி உடுறது மட்டும்தா பண்ணுவாங்க அவங்க வந்து கேள்விகள் கேக்க மாட்டாங்க இந்த வெள்ள வந் து என்னைய கேள்வி கேக்கும் போது அவுங்க ஒரு பொதுவா கேள்வி கேப் பாங்க அவங்களா வந்து தெரியல தெரியல பேசிருக்க மாட்டாங்கன்னுதா நெனைக்கிறே அது வந்து ஒரு நாங்க மூணு பேர் சேந்து ஒட்டுக்கா பேசும்போதுதா வந்து ஏ அந்த குண்டு பொண்ணு வந்து எல்லாமே தெரிஞ்ச மாரி கெத்தா வந்து பேசுவாங்க மற்றபடி தனியா ஏமேல அக்கற இது அதெல்லா இல்ல இந்த வெள்ள பொண்ணுக்கு இருக்கு யாரு கூடயே சேந்தா இல்ல யாரு கூடயு பேசுனாலே இந்த வெள்ள பொண்ணு வந்து கவலப்படுவாங்க இந்த மாரி இதெல்லா பண்ணுவாங்க ஆனா இந்த குண்டு பொண்ணுக்கு அப்டிலா இல்ல சும்மா வந்து இது பண்ணி கண்டுட்டு போயிருவாங்க உம்
இத தெரியுமா சொன்னியா அவுங் ககிட்ட இந்த மாரி அவ கூப்ட்டா பேசுனா அப்டின்னு
உம் யாரு கிட்ட கருப்பு கிட்டியா ஆஹ் கருப்பு பொண்ணு கிட்ட சொல்லல நேத்து நீ நானாதா கூப்ட்ட அவுங்க கூப்படல
உம்
நானா அந்த மூணு வீடியோ பாத்துட்டு நானாதா கூப்ட்டே என்ன ஆ ச்சு அப்டின்னு கேக்க அது நா இப்டி எனக் குன்னு நெனச்சிட்டு நானே மூணையு விட்டு த அப்புற நாலாவதா ஒண்ணு வரப்போகுது இதேதா நா பாத்துட்டு
மைக்கல் புனித்திருத்த என்ன ஆகு இப்ப வந்தவ. அஹ அப்படின்ல்லா பேச்.
ஆஹா ஐயோ அது. நா சொல்லுவன்னு நீங் நெனைக்.
பாவோ புடிச்சு பேசி. யுட்டுருவா.
அ நா இனி சுன்னக்காரமத்தூர் பொண்ணுகிட்டயே இதெல்லா சொல். ல்லல்ல. ஊங்கிட்டதா சொன்ன. இந்த சுண்டக்காமத்தூர். கொஞ்சோ ஓட்டவாய் ஏதோ ஒளறி வுட்டுருச்சுன் வெச்சுக்கோ.
உம் ஆனா ஓவரா இப்ப வந்தவ அவ கூட நல்லா பேசு. .
இப்ப வந்தானாலும் அவங்கதான கூட இருக்.
கூட இருக்காங்க அதா இப். ப்ப அவ தா கூட இருக்கா மூணு வருஷோ பேசாமதா இருந்தாங்க சின்ன சண்டைக்கு வேண்டி.
உஹம் வேற ஏதோ சண்டைன்னா கூட பரவால்ல இந்த காசு.
ஏன்னா காசுக்கு வேண்டி எது பேசாம இருக்கணு அது இவ்ளோட காசு. அப்டின்னா கூட பரவால்லா அவ ஆளுக்கு மோதுரோ வாங்கி குடுக்குறதுக்கு இப்படி ஒரு சண்ட அவளுக்கு.
ஆனா வந்து அவ மேலயு நம்ம தப்பு ஃபுல்லாஸ். சொல்ல முடியாது. ஒரு எ. எம்பது பக்கோ அவ மேல தப்பு இருக்கு ஆனா வந்து எப்படி சொல்றது நம்ம சொல்ல வேண்டியதெல்லா அந்த.
இப்ப அந்த பொண்ணுட்ட அவ பேசிட்டு அந்த சென்னை பொண்ணுட்ட பேசுறது இல்ல போல.
பொண்ணு சென்னை இங்க சென்னையில இருந்து கோயம்புத்தூர் வந்தா அந்த பொண்ணு வீட்லதா நைட்லா இருக்கு.
ஆஹ அப்பறோ என்ன அவ கூட போசாம இவ கூட பேசுவா.
ஆஹ அது சென்னை பொண்ணுக்கு வெக்கோ மானோளா இல்ல அந்த. பொண்ணே வந்து பேசிரூச்சு. நம்ம கருப்பு இப்படி இல்லல்ல. பேசாது அதுக்கு ம்ச் உ. நா எனக்கு இப்ப வந்து உனக்கு அந். கரு ஃப்ரெண்டுக்கு எதோ பிரச்சனனா. நா சொல்லியிருக்கதா நெறைய தடவ ம்ச் பேசு நம்ம பொண்ணுதான இதே வந்து சுண்டக்காபுத்தூருக்கு கருப்பு. பிரச்சனனா சொல்லுவ. அதே வந்து எனக்கு அந்த கருப்புக்கு பிரச். ச்சன்னா நீ சொல்லுவ.
உம்.
என்ன உனக்கு தெரியும் நா நா எனக்கும் அந்த இது இல்ல நான் பேசிடுவேன் அந்த கருப்புக்கு என் மேல அவ்ளவுளுக்குள்ள இல்ல பேசிரோம் எனக்கு தெரியும் உனக்கும் அது இருக்காது பேசு சிவா ஆனா இவங்க ரெண்டு பேத்துகுமே புல்லா இருக்கு க்கு நா நார்மலா நம் நம்மள மாரி இருந்து இல்ல ஒன்ன மாரியோ சுண்டைக்கா மூஞ் திரு மாரியோ அந்த மாதரி கொஞ்ச திமிர் இல்லாம இருக் டு பேசிருந்தா நானே போய் பேச பேசுன்னு சொல்லி ஏதோ வழக்கு கட்டாயம் பண்ணி பேச வச்சிருப்பேன் ஆனா எல்லாமே பேசிட்டு இப்படி பேசுறது எனக்கு என்னமோ பேசும்னு இது வரைக்கும் நா சொன்னதே இல்ல எனக்கு சொல்லவுமே தோணல ஏன் பேசணும் அப்படின்னு எனக்கு தோணுது பேசுன்னு எனக் சொல்லணும்ன்னே தோண மாட்டேங்கித்து
உம் இல்ல இப்போ உனக்கே தெரியும் இப்டி போ அந்த சுண்டக்காமத்தூரு அந்த கருப்பன்னு பேசாம இருக்காங்க அப்படின்னா இப்போ அவளே சொல்லி அவ சொல்லுவான்ல
ப்ரண்டு தான் வந்து பிரிச்சாங்க அப்படின்லாம் அன்னைக்கு பேசுனாங்களே அப்பறம் எப்டி இப்டி திடீர்னு வந்து என் கூட பேச மாட்டேங்கிறா வீட்டுக்கு வரமாட்டேங் காரா அப்படின்னுானே எப்டி பண்ண
ஆஹ் அதுதான் இப்ப அவளுக்கு முதல்ல செய்ர அந்த காசு விஷயம் மட்டும் தான் அப்படி ஆஹ்